ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா சொல்லுங்க ப்ரோ என்ன பண்றீங்க
அ ஒருகுக்கு வந்தே
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் ப்ரோ நீங்க
ம் சாப்ட்டேன் ப்ரோ என்ன சாப்ட்டீங்க
இட்லி ஆசாரி வேல
என்ன ப்ரோ
கார்பெண்டர்
ப்ரோ ப்ரோ இப்ப பேசுறப்ப ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட்ல சவுண்ட் இருக்க கூடாது ப்ரோ சவுண்டா பேசணு ஆமா ப்ரோ இல்லனா கால் அக்ஸ் அ இதாயிரும் ப்ரோ
நீங்க முன்னே சொல்ல வேண்டியதானே ப்ரோ எனக்கு நா அதா கேட்டு தானே வந்தே
அ டக்குனு டக்குனு இதாயிச்சு ப்ரோ
அதுகாக இல்ல ப்ரோ நீங்க முன்னே சொல்லணும்ல ப்ரோ எனக்கு
என் நானே ஃபஸ்ட்டு யூசர் ப்ரோ எனக்கு இப்பதா ஞாபகம் வந்துச்சு
இல்ல எனக்கு தெரியாது அதுனாலதா நான் வந்து அதுல கேட்டே எப்டி பேச
சேரி சேரி சேரி சேரி ஓகே ஓகே ப்ரோ
ஆ அதுக்கு தா கேட்டே
சேரி சேரி ப்ரோ
ஆ
காலேஜ் முடிச்சுட்டிங்களா
காலேஜ் காலேஜ் படிச்சே ப்ரோ படிக்கல அப்ப தின் நின்னுட்டே
ஏ ப்ரோ
இல்ல புடிக்கல அதுனால நின்னுட்டே டூவெல்த் ஓடயே நின்
சேர் சேர் சேர் சேர்
நீங்க என்ன பண்றீங்க
காலேஜ் செகண்ட் இயர் ப்ரோ
செகண்ட் இயரா அ காலேஜ் லீவா காலேஜ் இல்லீயா
ஆ லீவு ப்ரோ வீட்டுக்கு வந்துரு ஊர்க்கு வந்தரு கே கோயம்முத்தூர் காலேஜீ அ ஊருக்கு வந்திருக்கே சொந்த ஊருக்கு
செரிங் ப்ரோ ஏ இன்னு எத்தன நாள் லீவு ப்ரோ
என்ன ப்ரோ எ ஆ ஒரு நாலு நாள் ப்ரோ
ஆ எதுக்கு எதுக்காக லீவு
அது காலேஜ்ல அட்மிஷன் போடுறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க ப்ரோ
ஆ என்ன படிக்கிற
நா மெக்கானிகல் ப்ரோ
மெக்கானிக்கல் நல்லா சூஸ் பண்ணிதா எடுத்தியா ப்ரோ உனக்கு புடிக்குமா
இல்ல ப்ரோ என்னாவு போய் வீட்ல சொல்றாங்கனு எடுத்தே
வீட்ல சொல்றாங்கல்லா எடுக்கல ப்ரோ எ ஃப்ரெண்டு ஒருத்தே எடுத்தா
அ
படிச்சுட்டு அடுத்து கம்யூட்டர் கிளாஸ்க்கு போனா கம்பியூட்டர் க்ளாஸ்க்கு போயிட்டு இதுக்கு போனா இப்ப ஐ டி ஃப்ல்டுல வேல செய்றா ஏன்டா மெக்கானிக் எடு த்தா இப்ப பாரு ஐ டி ஃப்ல்டுல வேல செய்றா
அ
அதனாலதா ப்ரோ இல்ல தெரிஞ்சுதா எடுத்தியான்னு கேட்ட ஒனக்கு புடிச்சி எடுத்தியா
இல்ல இல்ல ப்ரோ
அதுக்காக கேட்டே
ஓகே ஓகே ஓகே ஓகே எதோ போகுது ப்ரோ
ரொம்ப வெறுப்பா சொல்றீங்ளே
ஆமா ப்ரோ ஸ்ட்ரிட்டு ப்ரோ ரொம்ப
ப அப்டித்தா இருக்கு ப்ரோ இன்ன ஸ்கூல் மாரி தா ப்ரோ
ஆ ப்ரோ கட்ட கூட கட்ட அடிக்ககூடிய கட்ட முடியாதா என்ன ப்ரோ கட் அடிக்க முடியாது ப்ரோ
கட் அடிக்க முடியாது ப்ரோ அப்டியே ஆ ஊ னா மார்க்குல கொறைக்கிறாங்களாமா
ம் ம் ம்
அட்டன்டென்ஸ்ஸ் இருக்கணு ப்ரோ அட்டன்டென்ஸ் இல்லனா வந்து எக்ஸாம் எழுத விடமாட்டங்க ஃபீஸ் அப்றே எக்ஸ்ட்ரா கட்டணு
எக்ஸ்டா வேற கட்டணுமா ம்
எப்பவுமே ஃபுல் டே இது தானா ஆறு நாள் இருக்கும் அஞ்சு நாள் தான
ஆ இது வாரத்துல மாஸ்த்துல ரெண்டு சனி லீவ் ப்ரோ மீதி எல்லாமே வந்து இது காலேஜ் தான் ப்ரோ
காலேஜ் என்ன அட்டர்னெசு காலேஜ் என்ன காலேஜு
அட்ட நம்ஸ்தான் ப்ரோ ஆனா அவ்ளோ சீக்ரோ பாஸ் போட மாட்டாங்க அ ஆமா ஆமா ஆமா அவ்ளோ சீக்கிரம்ல்லாம் போட மாட்டாங்க
அரியர் வச்சிகிர்யா ப்ரோ
அரியர்லாம் இல்ல ப்ரோ வைக்காத வரைக்கு சந்தோசோ
இதல்ல அப்டியே முடிச்சிருங்க அதா நல்லது
ஆமா ப்ரோ இல்ல இல்ல வைக்கல எப் ப்புடி எழுதிட்ட ப்ரோ படிச்சு
நடக்கறீங்களா நடந்து போயிருந்தீங்களா
எங்க
இல் இல்ல மூச்சு எழைக்கற
ஆ இது பைக் பைக்கு தள்ளிட்டு இருக்கறேன் வெயில நிக்குதுனு
ஆ அதா ரொம்ப என்னடா பா
பைக் வச்சிருக்கீங்களா ப்ரோ பைக் வச்சுருக்கீங்களா
பைக்கு இல்ல ப்ரோ வாங்கனும் வச்சிருந்தேன் சுமார் கடண்டு வித்துட்டேன்
ஆ ஓகே ஓகே ப்ரோ நா ஒரு பைக்கு வாங்கினேன் ப்ரோ என் எஸ் ஒன் சிக்ஸ்டி அது செகணன்ட்ல
ஆ
அது வாங்னதோட இப்ப வைக்கிற செலவு தான் ப்ரோ ரொம் ரொம்ப அதிகமா இருக்கு நாங்க ஒரு நாலு பேர் போட்டு எடுத்தோம் ப்ரோ அமௌண்ட்டு
ஆ எதுக்கு காலேஜு
ஆஹ் காலேஜ் போறதுக்கு ப்ரோ ஹாஸ்டல் அது ரூம்ல இருந்து போற்துக்கு ரொம்ப தூரோம்
ரூம்பா ஓ ஹாஸ்டல்லக்கிருயா
ஹாஸ்டல்ல்லாம் தொண்ணூத்திஞ்சாயிரம் ப்ரோ ஹாஸ்டலுக்கு மட்டும்
ஓ சாப்பாடு தொண்ணூத்தஞ்சாயிரம் ம்
எல்லாம் சேத்து ஹாஸ்டல்னு சேந்துட்டாலே தொண்ணூத்தஞ்சுருவா கட்ணும்
ஒர்ருபா கணக்கு தான் ஒர்ருபா
ஆமா ப்ரோ பைக் எடுத்தோம் ப்ரோ அது இன்ஜின் இப்போ வேல வச்சருச்சு ப்ரோ இன்ஜினு மட்டும் பதினஞ்சு இன்ஜினு மட்டும் பதினஞ்சு
எல்லாருமே நீங்க நாலு பேரும் சேந்து போடுவீங்ளா
அ ஆ ஆமா ப்ரோ அப்ரோ ஸ்கூடிருக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ பசங்கலெல்லாரு ரெண்டு ஒரு ஸ்கூட்டி ஒரு வண்டி இருக்குது நாலு நாலு பேர்யருவோம்
ச்செரி செரி எல்லாம் ஒங்கரூ பச
ஆ ரெண்டு பேரு எங்க ஊரு அவங்க எல்லாம் வேற வேற ஊரு ப்ரோ
வேற ஊரு பசங்க செட்டில்
இப்ப ஒன் அ என் எஸ் ஒன் அ டூ ஹண்ட்ரடே வந் முப்பது ரூபாயா தறாய்ங்க ப்ரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து
ஆமாமா அது போயி எடுகணு எடுகணு ப்ரோ அது போய் நா போயி இப்ப அது வேலயத் இத்தர ஆலுக இருக்கனு புரோ வெலயேத்தி உட்ருவாணுவோ
ஆ ஆமாம் ப்ரோ அவ ஐடின்ட்டி வேணுமா ப்ரோ நமக்கு
வேணும்னா அது இல்லாம வெலயேத்தி உட்ருவாணுவ ப்ரோ வேண்ணணு சும்மா கடைகல்லா ஏத்தி உட் ப்ரோ அது யாரா நமக் தெரிஞ்ச ஆளு இருகணு போலீஸ்ல
ஆ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ கரெக்ட் கரெக்ட்
இல்லனா நம்மள வந்து வெல ஏத்தி உட்டு நம்ள வாங்க வச்சிருவாகோ ஒரு பத்தாயிரதுக்கு போற வண்டிய இருவதாயிர முப்பதாயிரன் வாங்கணு
ஆமா ஆமா ப்ரோ நா அப்றம் அந்த வண்டிய எதாது பிரச்சன நம்மள தா செலவு பாக்கனு
செலவு புல்லா நம் தா பாக்கனு அதெல்லாமே ஒரு பல வருசமா நிக்கிற வண்டி அத செலவுவச்சாதா வண்டி நகரு
ஆ வாவ் ஒரு இப்ப ஒரு வண்டி இப்ப இந்த வர்சோ சீஸ் ஆனா அதுல மூணு வர்ஷம் நாலு வர்ஷம் கழிச்சிதா ப்ரோ ஏலமே உடுவாங்க
ஏலமே உடுவாங்க ஆமா உண்ம தா மோஸ்லி இந்த வண் டிகே சீர் பண்றாங்க பாரு அவுங்ளுக்கு தா லாபோ அதல
ம் ம் ம் புரோ லைசன்ஸ் அப்ளை பண்ண ப்ரோ இன்னு வந்து கூப்பர்றாங்க இன்னு கூப்டவே இல்ல ப்ரோ ஓட்டி காட்றதுகு
ஒல இன்னா ஒரு அச்சி எம்மா நாளு எத்னாலு இத குடுபாங்க
இது ஒரு மாசோ போட்டுதிருந்தாங்க ப்ரோ ஒரு மாஸ் முன் தாண்டி போயிட்ருக்குது நீங்க என்னா வண்டி எடுக்கலான்டிருகீங்க
ஏ ப்ரோ
ஆஆஇல்ல ப்ரோ ஏ ஊருக்கு வன்டீங்க ஆனா ப்ரோ வண்டியு இல்ல ஃபோனு எடுக்கற நிலமைல இல்ல ப்ரோ ஆனா ஒண்ணு இல்ல
செகண்லண்ல எடுங்க ப்றோ கம்மி தா ஆனா ஆனா வன் நல்ல வண்டியா பாத்து எடுங்க மெக்கானிக்க கூட்டு போங்க
மெக்கானிக் தா அதா மெக்கானிக் வஸ்தா எடுக்கனு
ஆமா ப்ரோ
வாங்லா செகனல்ல தா வாங்கன்து சேரி அப்ரம் கடண்டிருகாங்க வச்சிட்ட ஆ
செரி எவ்ளோக்கு வித்திங்க
அது ஒரு பதினஞ்சாயிறதுக்கு வரும்
எவ்ளோகு எடுத்தினி
எடுத்தது வந்து பதி எட்டாயிரோ பதினெட்டாயிரம் புரோ ஸ்கூட்டி தா புரோ
ஓகே ஓகே ஓகே ஓகே
பெரிய வண்டி இல்ல ஸ்கூட்டி தா எடுத்த
ஓ சே
இந்த செலவு ஒரு மூண்றுவா வச்சா
ஆ ஆ இப்ப நாங்களு இன்னொறு வண்டி எடுக்கலான்தா ப்ரோ இருக்கோ பெட்ரோல் வண்டி இல்ல எலக்ட்ரிக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டோம்னா ஒன்னு சார்ஜ் போட் டோமா போனமான்ருக்கலா ப்ரோ ஆ இல்ல ப்ரோ பாஞ்சு கிலோமீட்டர் ப்ரோ
அம்மா தூரமா ரூம் காடி
ஆமா ப்ரோ கெடைக்கல ப்ரோ பக் அது காடு ப்ரோ சுத்தி காலேஜே காடு
காடு ஆனா ஆனா நல்லா இருக்குல்ல ப்ரோ கிளைமேட் அங்க
ஆ ஆமா பரோ ஆமா கோயம்புத்தர் கிளைமேட் நல்லாதா இருக்கு சீரீஸ்
நல்லா இருக்கே
ஜில்லுன் தா இருக்கு
ஜில்லுனு இருக்கு கடைசில இது மாரி இருக்கு வெள்ளையா எல்லா
ஹ ஆமா ப்ரோ
ஆ தா என்னா அடுத்த திங் கெழம தா போவீங்களா காலேஜு
ஆ ஆமா ப்ரோ
என்ன வெள்ளிக்கெழம ஏதா முஸ்லிம் பண்டிகையா நெனைக்குறே
என்ன ப்ரோ
வெள்ளிக்கெழம முஸ்லிம் பண்டிக அப்புறோ சனி ஞாயிறு லீவு
ஆ அதா அதா அதா அமா ஒரு சனி இன்னு அர்ஜென்ட்ல போறதுக்கு நைட்டு நம்ம கெளம்புனுனா லேட் ஆயிடு எட் டு எட்ரயா யா என்னாது ஒன்பது மணி நேர ப்ரோ ஆவு ப்ரோ
ஒம்பது மண் நே ஏ என்ன இப்டிருக்கு
நாளே சனிக்கெழம காலையில கெளபம்னுனா ஒரு என்ன ஞாயித்துக்கெழம கால்ல போயிட்லான்ருக்கே
மாத்திய கால்ல
ஆமா ப்ரோ பக்கமா போய் அ விடிய கால்ல போயிட்லா ப்ரோ
போயிட்லால பசங்கல்லா வந் துருவாங்கள ப்ரோ வா
ஆ வந்துருவாய்ங்க ப்ரோ எல்லா ஃபோன் பண்ணா வண்டி எடுத்து வந்துருவாங்க ஆனா கோயம் தூர்ல வந்து எப்டினா மூணு பேதுக்கு மேலலா போகாதி ரெண்டு பேத்து மேல போ முடியாது ஹெல்மெட் போடாம ப்ரோ
அது அப்டி மெட்ராஸ் மாரிதான ப்ரோ அப்டியே ஸ்டிட்டா தா இருக்கு ஆ
தெரு தெரு நிப்பாய்ங்க பா அங்க
ஆமா ஆமா அது நிப்பாங்க அதுக்கு பெரிய சிட்டி தானே அதுவு
ஆமா ஆமா ப்ரோ
நல்லா இருக்கு அங்க பேசறக்கு நல்லா இருக்கு நல்லா வருதா
ம் ஆ பக்கந்தா ப்ரோ ஆ பக்க ப்ரோ பாலகாடு எங்களுக் பக்கோ ம் போ போகனு ப்ரோ ட்ரிப்பு தா பேசிட்ருகாங்க பசங்க ட்ரிப்பு பேசுனாலே உங்களுக்கே தெரியு நடக்
நடக்காத கததா
பேசுவானுங்க இங்க போலா அங்க போலாம்ப்பானுங்க்லே தவர ஸ்டெப் எடுக்க மாட்டானுங்க
பேசிகுனே இருப்பானு
ஆமா ப்ரோ பேசறதெல்லா கேக்கறப்ப நல்லா இருக்கு ஆனா ஒவ்வொருதரவையு செயல்லே பண்ண மாட்டானுவ
அது நடக்கே நடக்காது வொர் ம் தலைவலினா அடுத்து ஒடம்புவலி அடுத்த கல்யாணோ கூட வந்தவங் அதேதா நாலு கெடச்சது கால்லே காணோ ப்ரோ இல்ல உங்ளு பக்கந்தான சும்மா அடே போயி வந்துர்லா
போலாம் ப்ரோ ஆ போனா அய்சா ஆ செலவு ப்ரோ ஆனா
செலவுதா உண்ம உண்மதா ப்ரோ ஒரே நாள்ள எதாது லீவ் டைம்ல நல்லா சம்பாச்சி வெஷ்டு அப்டே கெளம்பிண்ணு
போனா நாம சாப்புண்ணு அப்றோ ஈவினிங்லா பஸ்சு ஆ பஸ்சு பேரே அதிகமா வரும் ப்ரோ
பஸ் ஃபேர் இங்கே எவ்ளோ ப்ரோ
ப்ரோ நூத்திஇரவரூவா ப்ரோ ஒ ஒரு இது ஒரு இதுக்கு பாலக்காடு போனோம்னா அப்றோ பாலக்காட்ல தா மேல ஹில்ஸ் இருக்கு அதுக்கு போணுனா அதுக்கு தனி இங்கேருந்து பாலக்காட்டுக் தனி இங்கே அப்றோ நாலு பேரு போனோனா நீங்ளே பாத்துகங் போறது வர்றது சாப்புற்றதெல்லா
ஓ ஆமா ஆமா
எக்ஸ்ட்ரா வருது ப்ரோ
எக்ஸ்ட்ரா எங்கனா போறதுக்கே ரெண்டாயிர ரெண்ரூவா அப் அப்அண்டவுனா வச்சுக்லா அப்ப நம்ம செலவு வேற இருக்கு
ஆ சாப்புண்ணு அப்றோ போனோம்னா அப்றோ வீட்ல எதா வாங்கிட்டு வாம்பாங்க
வாங்கிட்டு வந்தோன் சொல்லுங்க சும்மனாட்சிக்கி எதாவது வாங்கின்வந்தோ
சும்மாவும் போ முடியாது
மெளகு வாங்யான்னாங்க அது மெளகு வாங்கின் வந்து குடுப்பாங்க
ஆ அப்றம் ஏதா பக்கத்துலயா அவளக்கு எதும் இல்ல ப்ரோ அங்க நாங்க இருக்கறது வந்து எப்டி சொல்றது அப்பாட்மென் ப்ரோ
அப்பாட்மெண்ட்டா
யாரு ப்ரோ உங்ளுக் இன் ஆப் ரெஃபர் பண்ணா ஆ இதுவரிக்கி எத்துருக்கீங்களா அமௌண்ட்டு
இல்ல ப்ரோ நீங்க ந இப்ப
நா இன்னு எடுக்கல ப்ரோ
ஓகே